என்ன பண்ணுறீங்க
சும்மாதா பா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா பேங்க் வரைக்கு போயிட்டு வந்த சரியான வெயில்
ஐயோ இந்த வெயிலயா போயிட்டு வரீங்க
என்ன பண்றது அவங்க வர சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா
இன்னைக்கி எவ்ளவு டிகிரி தெரியுமா
அதுதா வெயில் ஓவரா இருக்கு
இன்னைக்கி முப்பத் அஞ்சு டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்கு அம்பர் ஆமா அம்பர்லா எடுத்துட்டு போயிருக்கலாம்ல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு
தூக்கிட்டு போயிட்டு முடியல ரொம்ப
அய்யயோ
இப்ப எல்லா யூ வி ரே ஸ் எல்லா ரொம்ப சுல்லுன்னு அடிக்குது பாத்து போயிட்டு வரலாம்ல நீங்க ஆட்டோ ஆட்டோலச்சு போயிருக்கல நீயர் பைனால வ நடந்தே போயிருப்பீங்க நீங்க
பக்கத்துலதானே இருக்குன்ட்டு நடந்தே போயிட்ட அது பாப்பா அப்படியே வேடிக்க பாத்து வந்துருச்சு வெத்து வெத்து ஊத்துப்பா வெயிலு
ஆமா அவளுக்கு ஏதோ கூலிங்கா கூடுங்க நீங்க கூலிங்கா சாப்பிடுங்க
அவளுக்கு சும்மாவே சூடான பாடி ஹீட்டா இருக்கு எப்பவுமே
ஓ பாத்து அவக்கெல்லா கொஞ்ச இது பண்ணுங்க இல்லன்னா சம்மர் டைம்ல
ஆ வந்துருச்சு அவங்களுக் குட்டி குட்டியா வேறுக்குரு மாதிரி கழுத்தெல்லா பாவமா இருக்கு பாக்குறதுக்கே
ம் அப்றோ
நமக்கு வந்தா கூட ஆயில்மென்ட் பவுடர்னு போட்டுக்கலா இது லெவன் மந்த் பேபி தான அந்த மாதிரி இது யூஸ் பண்ணவு முடியாது
சம்மர் டைம்லா ப்ரூட் கொடுங்க வாட்டர் மெலன் சாப்பிட விடுங்க
உம் வாட்டர் மெலன் குடுக்குற இளநீர் இளநீர் குடுக்கலா இளநீர் வந்துச்சு நிறைய தண்ணிர் சத்து இருக் அது நம்ம சாப்ட்டாலு வயிறு ஃபுல்ல ஆயிரு அந்த மாரிலா கொஞ்ச கொஞ்ச காலைல எந்திச்சது கொடுக்கலா நம்மளே டெய்லியு ஒரு இளநி குடிச்சா நல்லதுதா
மார்னிங்கே குடிச்சா நல்லது நறையா டீ டீடாக்ஸ் டிரிங்லா குடிக்கணு அந்த தண்ணில எலுமிச்ச பலோ அதெல்லா போட்டு
ஆ இது பழைய சோர் சப்டா இன்னு அமிர்தமா இருக்கு அந்த தண்ணி எல்லா குடிச்சா
ஐயோ வயிறு எல்லா அப்படி கூழு கூழுன்னு இருக்கு ஆ
ஆ சூப்பரா இருக்கு
சப்பாடு வடிச்சு வச்சிருவாங்க அம்மா பப்பி காலைல தயிரூ ப சின்னமா சின்ன வெங்காயோ பச்ச மோளகலா போட்டு அப்டியே குடிச்சனா அப்டியே காலைல ஒன் மோர் கப்பே வாவ் கூலிங்க இருக்கு
ம் தர்பூஸ்சணி ஜூசே நா வந்து காலைல பழைய சாதம் சாப்டுவே கம்பங் கூழ் குடிப்பே
ம்
சாதோ வந்து நைட்டே நம்ப வேக வச்சர்ணு
ஆமா ஆமா நைட்டே வேக வெச்சாதா நா கால்ல சாப்ட நல்லா இருக்கு ரெடி சா தேன்ல தேன்ல வந்து சக்கர போட்டு சாப்டுங்க நல்லா அது ஆமா தயிர்ல
அவுங்கதா ஃபீட் பண்ற டைம்ல கர்ட் எல்லா எடுத்துக்காதீங்க அப்டிங்குறாங்க ஒரு கூட்டோ
ஐயையோ அப்டில்லா இல்ல கர்ட் நல்லதுதா பேபிக்கு எல்லாத்துக்கு
பாப்பாக்கே குடுக்க சொல்றாங்க இப்பெல்லா டாக்டர்ஸ்
சம்மர் சீசன் அதலா தெரியூ அவுங்க சொல்றதை எல்லா கேட்காதீங்க சம்மர் சீசன் லைட்டா சீனி போட்டு பாப்பாக்கு ஊட்டிவிடுங்க ஒரு அ நூன் மார்னிங்கு ஈவினிங் குடுக்காதிங்க சலி புடிச்சுக்கு
ஆ ம் இப்பதா அவளுக்கு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வாங்கியிருக்குகோ அதுல போய் போய் உக்காந்துருக்கறா தண்ணிய ஊத்திட்டு
தமிழ்லா சொல்ல சொல்ல நீங்க வந்து கர்ட்ல வந்து லைட்டா மேங்கோவு மிக்ஸ் பண்ணிடுங்க மேங்கோ லசிமே கூடுங்க அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு அவுங்களுக்கு சாப்புட
ஆமா ஆமா இன்னு இந்த மாம்பழ சீசன் வர்ல அதெல்லா சாப்டா இன்னு நல்லா இருக்கு கொஞ்சோ
ம் கொஞ்சோ கூலிங்கா இருக்கு பாப்பாக்கு அந்த இதுக்கு வேற்கூர்ல்லா போய் பார் டாக்டர்ட்ட காமிங்க க்ரீம் தருவாங்க
ஆ இந்த நொங்கு இருக்குல்ல நொங்கு தோளு நொங்கு நல்லா சாப்டணு அப்ரோ இந்த கத்தாழை சொல்லுவாங்கல்ல அந்த ஜெல் ஆலோவேரா ஜெல் அதெல்லா ஒடம்பு ஃபுல்லா தேய்ச்சு ஊத்தனு ஆ பாப்பாக்கு வந்து உடம்பெல்லா தேய்ச்சு விடணு இல்லனா குளிச்ட்டு வந்து தேங்கா எண்ணெ கொஞ்ச உடம்பு எல்லா தேய்ச்சு உட்டாலு சரியாகு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க
அதெல்லா இப்ப போடுங்க அவளுக்கு சரியாகட்டு இந்த வெயில் வேற இனிமேட்ல்லா வெயில் நறைய வருமா மழையே இல்லல்ல நம்ளுக்கு
மழ ஒரு வாரமாவது இருந்தது
இந்த வாட்டி அது கூட இல்ல அதுனால வந்து வெயில் இந்த பூமியோட ஹீட்லா இன்னு தூக்கி விட்டு அ நம்ப நம்ப பாடி இதுக்கு வந்து சு த்தோ உள்ளயே இருக்கு வீட்டுக்குள்ளயே மோஸ்ட்டா படிச்சிருக்கே பேங்க்குக்குல்லா போறேன்ட்டு பிள்ளையக் கூட்டு போகாதிங்க வீட்ல யார்ட்ட கூட்துட்டு போங்க
ஆம்மா நம்ம வெளிய போனா கூட பரவால்ல வீட்டுக்குள்ளயே வந்து இன்னு உஷ்ணமா இருக் அதிகமா இருக்
ம் எதோ ஈவினிங் டைம்லல்லா அனல் பறக்குது
கூலிங்கா வச்சுகுன்னாக்கா அது இதுன்னு எதாவது ஒன்னு பண்ண வேண்டியதா இருக்கு அது இந்த வெயிலுக்கெல்லா சாப்பாடு பாத்தாலே கோவமா வரு எதா தண்ணியே குடிச்சா போது அப்டின்னு இருக்கு
ஆமா இங்க சூடான இது சூடா சாப்டுகிட்டு சூடா சாப் சாப்பன்னாலு சாப்பாடு சாப்பிட பிடிக்க மாட்டிங்குது
ஆமா இப்ப நம்ம என்ன பண்லா தப்பு என்ன தெரியுமா பண்றோ நல்லா சாப்ட்டு ஊர் எல்லா சுத்தி வந்து ஃபானுக்கு நேரா படுத்துர்றோ அப்ப வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஃபானுக்கு நேரா படுக்கறனால அந்த காத்து ஸ்ட்ராயிட்டா